ஆ சொல்லுங்க
கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் என்ன பண்றிங்க
சும்மாதா இருக்கே
சும்மாதா இருக்கீங்ளா நானு சும்மாதா இருக்கே
ஓகே டீ பில உங்க பாப்பாவா
ஆ
ஃபோட்டோல ம் ஆ ஓகே ஓகே சாப்ட்டாச்சா
இவ்ளோ சீக்கிரமாவா
மதியானோ சாப்பிட்லையா
ஆ மத்தியானொ சாப்ட்டே நீங்க
ம் நானு சாப்ட்டே
ம் நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா
ஆமா ஆமா
என்ன கோர்ஸ்
பிகாம் ஜென்ரல்
ம்
ஆ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வெற கேக்குது
இங்க பால்கனில
ஓகே ஓகே ஆ இன்னா பண்றீங்க நீங்க
நா வீட்லதா இல்ல இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்கே
ம்
பி ஏ படிச்ட்ருந்த பி ஏ படிச் ட்ருந்த ஒன் இயர் செமிஸ்டர் முடிச்சே
ஆ அ
குள்ள மேரேஜ் பண்ணி வெச்ட்டாங்க
ஐயோ
அதோற காலேஜ் கட்
ஓகே நீ உங்களுக்கு எப்ப மேரேஜ் ஆச்சு
எனக்கு மேரேஜ் ஆய் த்ரீ இயர்ஸ் ஆச்சு
ம் ம் ம் ஓகே ஓகே இ ஆ இன்னா பேச்லா
நீங்களே சொல்லுங்க
நம்ம என்ன பே சும்மா நார்மலா பேச்ற மாரி பேச்லாமா
ஆ பேச்லா
ம் பாப்பாக்கு எத்தி வயசு ஆகுது
ஒன் இயர் ஆகுது
பேட்டே முஞ்சுச்சா
ம் இப்பதா ஒன்மந்த் ஆகுது பேட்டே
ம் ம் நீங்க இதுவரையூ எத்தின் டாஸ்க் முடிச்சிர்க்கீங்க
நா வந்து நேத்துதா ஜா இ முந்தாநேத்து தா ஜாயின் பண்ணெ ஆம்மா
ம் ம் ம்
ஒரு டென்னோ ஃபிஃப்டீன்னோ பேசிர்க்கே
ஓ அவ்வளோ பேசிட்டீங்களா நா ஒன் மந்த்தாவே அவ்ளோதா பேசிருக்கே
டென் ஃபிஃப்டீன் தானா நா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ்ஸ சிக்ஸ் மெம்பர்ஸ் கிட்ட பேசுவ
ம் ம் ம்
அப் அதோட அவ்ளொதா அவ தூங்குற கேப்ல தா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர் அவ்வளதா
அ அது வேற சீக்கிரமா முடிக்கணுன்னு வேற சொல்றாங்க
ஆம்மா அது எவ்ளோ ஒரு ஒன் வீக்குள்ள வந்து தேர்ட்டி முடிச்சாதான் சொன்னாங்க
ம் ம்
அன்னாலதா
அதுதா நாங்களு பேசிட்டுருக்கோ எங்க டைமே இருக்க மாட்டென்து பேசற்துக்
ஆம்மா
ம் இப்ப என்ன சமக்கிறீங்க
இப்ப நைட்டுக்கா
ம்
தெரியில அது மாமியாருதா சமைப்பாங்க
ஓ நீங்க ஆ மெசேஜ் மெசேஜ் பண்ணா கோவம்மா இருக்கறன் வேற சொல்றீங்க
இல்ல நீங்க பேசும்மோது அப்டிதா ஹாஷ்ஷா பேசுற மாரி இருச்சு மெசேஜ்ஜுல்ல கால்ல இருக்கே அந்த மாரி சொல்லும்மோது கொஞ்சொ அப்டி தெரிஞ்சுச்சு அனாலதா நான் அப்பவே எனக் டவுட்டு அனால கிளியர் பண்ணிக்கிட்டே நான்னு
ஓக்கே ஓக்கே ஹ மெசேஜ்ஜுல்ல பேசற்து வெச்சு யாராச்சு அப்டி யோசிப்பாங்களா
இல்ல அந்த மெசேஜ்ல அப்டிதா தெ தெரிஞ்சிச்சு
ம் ம் ம் செர் ஓக்கே ஓக்கே அ பசங் வேற ஃபோன் பண்ணிணே நானு அவன் மீட்டிங் இடுத்துன்னு அப்டே இருக்கிங்களா ஒரே ஒரு ஃபோன் மட்டு பேசின் வந்துறே
அ அப்டி இருக்லாம்மா
அ அப்டே இருக்கலா இருக்கலா
சரி ஓக்கே பேஸிட்டு வாங்க
ஹலோ
ஆ சொல்லுங்க
இப்ப நா பேஸன்து உங்களுக் கேக்குதா
இல்ல கேக்ல
கேக்குல்லியா
உம்ஹூம்
ஆ ஆ ஓகே ஓகே வேலைய பாரு சும்மா விருப்பு ஏத்தீங்களம்மா எப்பவுமே நீ ஒரே நிம்ஷோ
ஆ
ஆஹ் ம் உன நாதாமா உனக்கு பிரச்சனை உனக்காக இங்கிருந்து நான் அவ்ளோலாங் போயிட்டு வரணுமா சும்மா ஏதாச்சும் ஒண்ணு ஆல இருக்கு இது இருக்குன் சொல்ட் மூஞ்சப்பார் எப்படி இருக் ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
அதுதா சும்மா இருக்கிற அப்பல்லா எதுவு கேக் கூட மாட்றாங்க இது கர்ட்டா வேல வந்துச்சு கர்ட்டா கூப்புறாங்க
அதுக்கு அப்டியா பேசுவிங்க அம்மா கிட்ட ஹாஷா
சும்மா எப்பவுமே இந்த மாரிதா பண்றாங்க அவுங்க முன்னாடிதா இருந்த இவ்ளோ நேரோ
ம் அது அம்மாக்கு இருக்குற இதுதான முன்னாடி இருக்கும்போதெல்லா சொல்ல மாட்டாங்க எதாச்சு வேலல இருக்கும்போதா வேல சொல்லுவாங்க
ஆ இப்ப ஃபோன் பேசுனா இப்ப எதாச்சு நா இப்ப போறேனா இ சவுண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட்லா கேக்க கூடாது அப்டின்றாங்க
ஆமா ஆமா
அது வேற ஒன்னு
நீங்க ரொம்ப டென்ஷன் டைப்போ
இல்ல இல்ல அதெல்லா இல்ல எங்க அம்மா கிட்ட மட்டுந்தா அப்படி அது ஏன் தெரில ஏனா அவுங்க பேசுற இதுவு அப்டிதா இருக்கு கொஞ்சோ வெறுபேத்துற மாரி
அம்மானா வெறுப்பேத்துற மாத்ரியா பேசுறது என்னங்க லாஜிக்கே இல்லாமே பேசுறீங்க
இல்ல இல்ல அவுங்க எப்பவுமே என்ன திட்டிட்டே இருப்பாங்க அதுக்கு சொல்றே
ஓ அத அவுங்களோட ஒரு ம் லவ்வ அவுங்க அப்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க
அவங்க டோனே அப்டிதா போல
ஆமா
நா மத்த இல்ல நா எல்லாருகிட்டியு நா எப்பவ்மே நா கூலாதா பேசுவே
ம்
நா யாருகிட்டயு ஹாசால்லா பேசி நா பழகந்தில்ல யாருகிட்டியு
ம்
அது ஆப்போசிட்ல பேசுறவங்கிட்டியு இருக்குல
ஆமா ஆமா கரெக்
அதுதா நீங்களு ஹா அபாச ஆசா சொல் சொ சொல்ரிங்க
எனக்கு அப்டி தோணுச்சு மெசேஜ்லயு அப்டி தா தோணுச்சு
ஆ ஆ ஆ
அதுனால இப்பவு அப்டிதா தோணுது
அதுக்கு நா ஒன்னு பண்ண முடியாது
மேபி ஒங்க வாயிஸ் அந்த மாரி இருக்கலா
ஓ ரொம்ப ரூடா இருக்குதோ
ஆ அரூட் அ அரூட்னஸ்ஸா இருக்கு வாய்ஸு
ஆ ஆ அப்படி எல்லா இல்ல ஆ எனக்கு ஒரு நா கரெக்டா தா இருக்கே ஏ நானு கொஞ்சோ கம்மி பண்ணனுந்தா எனக்கு இருது தெரிது ஒரு ஒரு டைம்ல எதுக்க எதுக்கு கோபப்படுறேனே தெரியல
ம் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குமோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ
புரியல அப் அப்படியெலா கெடயாது
ம்
நார்மல் தா இப்போ எனக்கு எப்டின்னா எங்க அம்மா எங்க அம்மா வந்து என்ன சும்மா இருக்காம திட்டி விட்ருவாங்க எனக்கு அ அந்த டைம்ல தா எனக்கு கொஞ்சோ கோவ வரு அவ்ளதா வேற ஒன்னுமே இல்ல
ஓ இப்ப நீங்க திட்னது வந்து கொஞ்சோ கோபம்
ஆமா நா இல்ல எங்கம் எங்க அம்மா பேசுனத சொல்றே
உம்
அதுதா இதுக்கு மேல கொஞ்சோ ரெஸ்பெக்ட் குடுத்து தா பேசனு
ஆமா கொஞ்சோ இல்ல நீங்க நெறயாவே ரெக்ஸ்பெக்ட் குடு க்கனு
ஆ ஆ அது மாறு கண்ஃபாம்
நல்லது மாறுனா பியூச்சர் த நம்ம யோசிக்கணுல்ல நமக்கு பியூச்சரா வர போறவங்கள நம்ம எப்டி ரெஸ்பெட்க்டு குடுக்குறோமோ அந்த மாரி தான
அது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட்
அஹ ஹ ஹ நீங்க எவ்ளோ அப்ப இன்டலிஜென்ட்டு அது ஆட்டோமேட்டிக் ரெஸ்பெக்ட்னா இது மட்டு என்ன ஒங்களுக்கு கத்துக்கணுமா ஹலோ லைன் ல
அவுங்க எல்லா கொஞ்சோ ரெஸ்பெக்டா இருந்தா தா கொஞ்சோ நம்மளு
உம்
கைல இல
கரெக்ட்டு தா
அவ்ளோ தான
கரெக்ட்டு கரெக்ட்டு
அவுங்க அவு தெரில அது அவுங்க கைல இருக்கு ஆண்டவ கைல இருக்கு
அவுங்க உங்களதா ரூத் ன்னசா வந்தா என்ன பணணுவீங்க
அவுங்ளா
ஆமா
அப்புடி வந்தாதா ஒரு காம்போ வாச்சு நல்லாருக்குல்ல கொஞ்சோ நம்மள
ஓ கரெக்ட்டு கரெக்ட்டு ம்
அவுங்களு சாப்டாங்க எப்டி
ம் ஓகே
இல்ல இந்த இது உள்ள மோஸ்ட்டா முஸ்லீம் தா இருக்காங்க போல
ஆ ஆமா ஆனா நறையா பேர் முஸ்லிம்ஸ்ல தான ஹவுஸ் ஒய்ஃபா வேல செய்யறாங்க அவுங்களுக்கு தா இந்த மாரி ஏப் லாம் தேவப்படு நறையா இப்போ ஹிந்து கோள்ஸ் எல்லா வந்து காலேஜ் போயிட்டு வேலைக்கே போயிறாங்க யார் பர்மிசனு அவுங்க கேக்க போறது இல்ல நம்மக் நமக்குன்னு அப்டி இல்லியே ச்சு காலேஜ்ஜு படிக்கவு விடமாற்றாங்க இந்த ஜென்ரேஷன்ல ஸ்கூல் முடி ஸ்கூல் படிக்கிறதே பெரிய இதா இருக்கு போராட்டமா இருக்கு ஸ்கூல் முடுச்ச ஒன்னே மெரேஜ்ஜுன் அதாம் பாக் க்கறாங்க படிக்கிட்டு வேலைக்கு போயிர்டுன்லா யார் பாக்குறாங்க
ம் நீங்க கோவத்துலதா அப்போ பேசுறீங்க
இல்ல கோவம் இல்ல ஒரு எப்டி சொல்றது லைஃப் னா இந்த மாரி ஆன் அதா
ஓ கத்துதா
எல்லாருக்கு இருக்க வேண்டியதுதான ஒரு ஒரு எப்டி சொல்லுறது ஃபினேன்ஷியலா இருக்கட்டு எப்டியா இருக்கட்டு நமக்குன்னு நம்ம சப்போட் பண்ணிக் இருக்குற மாரி இருக்கணுல்ல நம்ம யாரையு வந்து எதிர்ப் பாக்கற மாரி இருக்க கூடாது இல்ல லைஃப்ல
ஆ ஆ இப்போ எப்டி அரேஞ்சு மேரேஜா உங்களுக்கு
அரேஞ்சுதா
ஆ ஆ சேரிப்பே
வெறுப்புதா பட் என்ன பண்றது நறைய சென் சென்டிமெண்டாதா பாப்பாங்க கோள்ஸ்லா முஸ்லிம்ஸ்ல அம்மா அப்பா ஃபேமிலி
ஆ ஓ ஓ நீங்க இன்னு அத ந்து ஒரு லெவல்
அ
டைமாயிடுச்சு கட் பண்ணிறீங்களா
ஆ ஓகே ஓகே ஃபைன்
ஆ ஓகே
ம்
அலோ